ஹலோ கேக்குதாடா
கே கேக்குது
என்னடா அப்பா இப்படி அடிக்கிறானுங்கா
சரி சரி சரி ஒரே ஒரு ஒரு பாலு ட் பாலு வச்சா மத்த எல்லா பாலுமே அடிச்சு பொழந்ததுதான் பஸ்ட் பத்து பாலு
ஆஹ் அது இல்ல இப்போ அ தெள்ளக்குழமா இப்போ ஜாபாத்தம்ப
ஆஹ்
பொதுமையா ஆடிருந்தானா டக்குன் என்னாச்சுனு தெர்ல சிக்ஸ் அடிக்கறா நெக்ஸ்ட் வ வந்து தில்லா கொதுமை வந்து ஃபஸ்ட் பால்லயே ஃபோர் தூக்கி அடிக்கறா
உஹம் உம்
என்னா சந்தலு இனிமேதா அடிக்க ஆரம்பிப்பானுக போலக்குது
சூரிய வச்சுன்னா ஒரு புயல் காத்திரி போயடுச்சு
நாந்தா சொன்னே அவனை சீண்டாதீங்கடா அவ வந்து சும்மால்லாம் இல்ல எதுக்குனா ஐ பி எல் நல்ல ஃபார்ம்ல இருக்குறோ
உம்
அவ்வள தான் இதுலந்து விட்டீங்க அவளதா எடுத்துனு வந்து வுட்டீங்க அவளதா இத்தோட அவ்ளதா வாங்க ஸ்ரீலங்கா அவளதா பொட்டலந் தா இன்னிக்கு
முன்னூத்தி அம்பதுக்கு மேல டார்கெட் லா வச்சிட்டாங்கன்னா கஷ்ட அதுக்கு
நய் முன்னூத்தி அம்பது டேய் இப்பயே எரநூறு வர போகுதுயா
என்னது
இப்பயே டூ ஹண்ட்ரட் அடிக்க போறான் டா என்க்கு தெரிஞ்சு இருத்தஞ்சு ஓவர்குள்ள எரநூறுக்கு மேலாச்சி
ச பாவம்னா தொண்ணூத் நாள்ல போய் அவுட் ஆயிருக்கறா
அதேதா டே எப்பமே தொண்ணூது இந்த தொண்ணூது எல்லாமே இருந்ததான்டா தொண்ணூறு லயே தான்டா அவுட்டாயரா
உம்
பாவன்டா இதெல்லா ஐ பி எல் லயே மூணு வாட்டி கிட்ட அவுட் ஆயிருக்கான்டா
ஆமா
நைன்டீன் நைன்டீன்லயே அவனு இது அப்ப என்கு தெரிஞ்சு அவ நைன்டின்லா போயர்லா அண்ண போண்ணுது
ஆஹ்
இந்த நைன்டீன்ஸ்ல வந்து சொல்வாங்க பொறுமையா ஆட வுட்டா கரட்டாருக்கு எனக்கு தெரிஞ்சு அவ வந்து சரி வச்சிடலா எதுக்கு வெளாண்ட்டு இருக்கானுங்ளே ஒரு ரெக்கார்டு வெக்கலான் பாத்தா எல்லா வாட்டியு ஜஸ்ட் டா ஏய் இப்ப இதுல அடிச்சா கோட ரெக்கார்ட் ஆடா ஆஹ
ஆஹ் இதுல ரெக்கார்டு கெடையாது ஒண்ணுங் கிடையாது சும்மா ஒரு மேட்ச் அவ்ளதா
ரெக்கார்ட்லா பதிவு பண்ணனு
இது இது கால்ல சேராது என்ன எத்தனை செஞ்சுரிய ரோஹித் சிர்மால கதய பண்ணாலே ரெக்காட்ல வராது உஹம் சும்மா நம்ம நம்ம தீம்ல நம்ம நம்மக்குள்ள டோர்னமெண்ட் எல்லா வெப்பாங்களே அந்த மாரி எத்துக்கோ டோர்னமெண்ட் ஒன் ஆப் த டோர்னமெண்ட் இதுல எல்லா கெடையாது அவன தனி
அ அவளதா அதே அதனால பாதுக்குலதுக்குள்ள அடிக்கணு பாலு பிளேயர் அஞ்சு பேர் கூட ஆடிற்க மாட்டாங்க எனக்கு தெருஞ்சு கரக்டா அஞ்சு பேர்தா அஞ்சு பால் ஒரு பால் கம்மி இருவத்தி மூனு பால்ல முடுஸ்டு போய்டேன்றாங்க அவனுக
உம் பாகிஸ்தானி வெளிய போய்ருச்சு மச்சா பண்ண அதே மாரி பண்ணிட்டு ஒரு வாரத்ல அந்த
பாகிஸ்தானா
ஆஹ் ஒரே வாரத்துலயே டீனு டோர்னமன்ட விட்டு வெளிய போய்ருகாய்ங்க ஒரு வாரம் தா
அவ்ளோதான் அவுங்களால அவுங்க பெஸ்ட் குடுத்தாங்க முடில
ஏய் இந்தியாக்கூடயே நூறு ரன் ஆல் அவுட்டு சவுத் ஆப்பிரிக்கா கூடயும் நூறு ரன்னுகுள்ள ஆல் அவுட்டு பெங்களாதேஷ் கூடயும் நூறு ரன்ல ஆல் அவுட்டு
உம் உம்
ம் உமன்ஸு மாறுச்சு மென்ஸ் டீம் என்ன பண்ணுச்சோ அதே தான் உமன்ஸும் பண்ணுச்சு ஒரு மேட்சும் ஜெய்காமயே வெளியேறிற்சு சரி அதுத்து வர மூ அடுத்து வர மேட்ச் ஜெய்க்குனு பாத்தா ஆஸ்திரேலியா இருக்கு
வாய்ப்பே இல்ல ஏ ஆஸ்திரேலியா
ஆறுக்கு மூணு ஜெய் அஞ்சுக்கு மூணு ஜெய்
இந்த ஆஸ்திரேலியாவு இந்த வந்து ஆஸ்திரேலியாவு இந்தியாவு மட்டும்தான் போகு
இங்கிலாந்து வெளில போய்டா எனக்கு ஓகே
பைனல் கிட்ட வந்தா அப்ப பாத்துக்கலாம்
இங்குலாந்து நியூசிலாந்து முன்னாள் சாம் முன்னாள் சாம்பியன் நியூசிலாந்து வேற இருக்காய்ங்க
அப்ப ஆஸ்திரேலியாலாம்
ஆஸ்திரேலியா வந்து அவிங்க சாம்பியன்ஸ் மட்டும்தான் ஆகு ஆஹா எப்டின்னா போன வர்சம் மட்டும்தான் நியூசிலாந்து அதுக்கு முன்ன வரைக்கும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சாம்பியன் வாங்கிட்டே இருக்கும் ஆனா இங்கிலாந்து தான் அதிகமா வச்சுறுக்காங்கனு நெனைக்கிறே உமன்ஸ் டொன்டி டொன்டி இதுல அஞ்சு வச்சுறுக்காய்க
நானும் சும்மாதான் சொல்றேன் நெனைச்சு பாத்தா அவளுக பாத்தா அடி அடின்னு அடுஷ்டு
உம் உம்
எவ்ளோ இருவது பாலோ அவ்ளோதான்டா இருவத்தஞ்சு பாலுக்குள்ள
உம்
டப்பு டப்பு டப்புனு அடுஸ்டுதாண்டாப்பா எப்புற்றா இதல்லாம் அடிக்கிறா எப்பா ஏ
இவன் ஆதியா கொஞ்சோ ஸ்லோவா ஆடிட்டான் அவனு அடுச்சான்னா நல்லா இருந்துர்க்கு
டேய் ஒராள் டேய் ஆஹா ஒரு ஆள் அடிக்கணும் ஒரு ஆள் ஸ்லோவா ஆடனும் எப்போமே
இல்ல அவன் அவன் செய்யல அது என்னாது என்னாது
ஆஹ் ஆமஸ்தே இது ஐ பி எல் ஆடுனான்ல அது மாரியா ஆஹ்
அ இன்னாத்திகு விக்கெட்டு வின்ருக்குண்டா அம் விக்கெட்டு குத்துருவா அவ அடி அ அடிப்பா ஒரு டைம் விக்கெட் ஆயிடு பாக்லா ஒரு சைட்ல வந்து ஒருத்த அடிக்கானா ஒரு சைட்ல வந்து ந இது இது ப இது ச் சேஞ்ச் பண்ணி என்னா பண் ம அவங்கிட்ட குத்துகுனே இகுனு மாத்தி மாத்தி குத்துகுனே இந்தானா அவுனுக்கு ஈசியாருக்கு
உம்
டைம் கெடகிதோ அந்த டைம்ல அடிக்லா
ஆ ஏ சி ய மாத்திடாய்ங்களே
அதாண்டவா எதோ ஒன்னு டெவலப் பண்ணி வெச்சிகிறானுங்க யாவ ரொம்ப
ம் கடுப்பா இருக்குதுன் காலேஜ் வேற வெக்கிறாங்களா நாள கழிச்சு
நாளக்கி
நாளை கழிச்சு காலேஜ் தாண்டா போணும்
ஆனா எப்பியே போய்ருந்தா ஆல்மோஸ்ட் ஆனவனுங்க
ம் மத்தியான வேற கோயிலு வேற போனே
திலக் வர்மா அடிக்குதா கொஞ் கொஞ்சமா அடிக்கா திலக் வர்மா
ஆமா
எனக்கு தெரிஞ் திலக்வர்மாவு இவனு சேந்து எப்டியு ந பாட்னர்ஷிப் நூத்தி அம்பது வந்துரு
ஆமா இவிங்க நின்னு நிண்டா அது த நின்றுவாய்க நூறு
முன்னூத்தி அம்பது பாட்னர்ஷிப் வந்துரு
ம்
நூத்த பாட்னர்ஷிப் வெச்சிருவாண்டா இந்த இது
செர் செஸ்
தப்புல்ல
ம் ஆமா
ஆ லுத்துக்கு பத்து அ களத்ல அடிப்பாங்கன் சொல்ட்டு களத்ல ஃபுல்லா ஃபீல்டர் நிக்க வெச்ட்டாண்டா அந்த பால் அதே மேரி போட்டா அ நானு பாத்துக்கது சேரி போம்
ம் ஒரு நிம்ஷோ ஒரு நிம்ஷோ
ம்
கேக்குதாடா
ம் சொல்லுங்க வாசு
ஸ்டாட் பண்ணி து திலக்வர்மா‌ கரெக்டா ஒன்னு போய்னேதா அதாண்டா ஒரு ஆள் அச்சு ஒரு ஆள் கொஞ்ச கொஞ்சமா ஸ்ட்ரைக் குத்தா கரெக்டா இருக்குண்டா ஆ சொல்றா
ஆமா
ஆஹ் அடிதுக்குஞ்ச அவ இப்ப தில மச்சுனேக்கலாம் நெக்ஸ்ட் அது போதும்ண் அடிப்பான்
ஆஹ் ஒரு நிமிஷம் ஏய்
ஆஹ்ம்
செரி
என்னருக்கு அதுக்குள்ள கோகுல் கேக்குதா கோகுல் கேக்குதடா அவளதான் கரெக்டாகப்பும் இந்திய டீம் தெஞ்சு கெட்ட மு முன்நூறு நானும் வெச்சருவே தெஞ்சு போதா
ஆஹ்ம்
நான் நான்நூறு தான்
ஆமா போத்மா
யாரு தங்கச்சா என்னவான்
ஆஹ்ம்
ஆ லவ்வரு கிட்ட பேசன்னு சொல்றன் லவரு கிட்ட பேசன்னு சொல்லிச்சன்னா ஆஹ ஆஹ்ம் ய் எப்பதான் கிளம்போத வர வரான்னு அ
கலாம் செவ்வாய்கெழம
ஹலோ
செவ்வாய்கெழம
செவ்வாய்கிழம்பரிய இந்த வாரம் தானா இந்த வாரம் வாரம் தானா ட்ரெயின் நா புக் பண்ணிட்டியா
போச்சன் த
புக் பண்டியாடா
ஆஹ் பன்னியாச்சு
கேட்டாசிச்சா டிக்கெட்டு ட்ரைன்ல அ
வெச்சு
உம் பஸ் போத பஸிளோதான்டா ஸ்லீப்பர்ல
ஸ்கிலயரா ஒண்ணு வேணாமா அறநூறு ரூபா இதுன்னா முன்னூறுவால முடுஞ்சிச்சு
உம் என்ன பஸ் அங்கருந்தது
ஆஹ் இது என்ன ஒரு நாப்பனவரா டிராவல் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் போ போறே எனக்கு ஒன்னு வேணா இன்னு இருவத்தஞ்சு யூஸ் எச்சா செலவாக போது முன்னூத்தி இருவத்தஞ்சு ரூவா வருனு
ஆஹ்
உம்
இப்பனா ரூமுக்கு போயிட்டு பேசன மாரி தா
என்னது
அதா இது இதுக்கு வந்து பா ஹாஸ்டல்க்கு வந்து பாருங்கியா
ஆஹ் ஆமா
நா தா இது ஃபுல்லா
மச்சா நீ என்ன பண்றனா எங்க அந்த வாய்ஸ் சும்மா பேசு
நானு
ஃபோன்ல பேச வாய்ப்பு இருக்கு ஒரு வேல ஃபோன் பேசிட்ருந்தாய்ங்கன்னா உன்டே குடுக்கற மாரி இருங்கு
ஆஹ்
நீ எங்க அண்ணா மாரி எல்லார்திட்டயு பேசு இ இங்க சென்னைக்கு வர மாரி ஊர்ல இருந்து சென்னைக்கு வர மாரி அதுல்லா பிரச்சனை இல்ல அதல்லா பிரச்சன இல்ல
ஆஹ்
உம்
நா என்ன சொல்றன் சென்னை
உம் சென்னைக்கு வரே சென்னையில உ பீச் ஏரியா உ பிச்சிக்கு தா
டேய் உ பி ஜி ஹாஸ்டலுக்கு தாண்டா வரே லொக்கேஷன் மட்டு சென் பண்றா ஆ
உம்
ஓகே வா
அவங்க எதாச்சி மழு அவிங்க ஏதாச்சு மழுப்ப பாப்பாய்ங்க உ அண்ணனையு சேத்து கூட்டி வா நா ஃபோன் பேசிக்கன் சொல்லுவாய்ங்க ஏதாச்சே
அதெல்லா இல்ல அது இன்ன சொல்லு அ வீடு செ வீடு செட்டாவாது எனக்கு வந்து நா ஆஹா நா வேலைக்கு போ போறே எனக்கு இப்ப ஏதாது ஃபுட் வேணு கால்ல செஞ்சு சாப்பிட முடியாது ஓகேடா இப்டி சொல்லிட்டா நாலா சேர்ந்தே தா டயர்ட ஆகுவ எனக் அதல்லா செ் ஆவாது நா ஹாஸ்டல் தங்கிட்டோ மட்டு கசாப்பாடு அவங்க ரெடி பன்னாவாங்க நா வந்து சாப்பிட்டு பத்துடுவே
ஆஹ
நீங்க வந்து எது நம் பசனோட செய்வோம்மா எப்படின்னு தெரியலா நா வந் ஹாஸ்டல் போயிவா
அதே மாதி அப்படின்னா உனக் நா இதுக்கு தெரியகுடாது நானு பிஜிலா இருக் நா நினைக்கிறே நா வீட்டுல இரு அவனக்கு தெரியாகூடாது அப்படி இரு சொய்சிவா
அப்படியா ஆஹ
ஆஹ நா பிஜி இதுமதா நா வீட்டுல இருந்த வாழ தித்துவாய் சொல்லிட்டு அவி சொல்லிருங்கா
உம்
உம் டென்சன் நேத்துலா என சமைக்கவே மாட்டா ஒண்ணு பண்ணமாட்டா நம்மளுக்கு பசிக்கிறப்ப எல்லாத்தையு சேர்த்துதா சமைக்க முடியு அவ எதுபான்னாமாட்டிங்க தூங்கிட்டே இருக்காங்க
உஹம்
காலயில போயிருது நைட்டுஅதே மர்தா பண்றாங்க பத்து மணிக் சமக்கிறங் ஏ. வேருப்பாரூக்கு உம். எனக்கு முன்னல்லா நா வெளிய வாது சுத்துவ பீஜ்ல இருக்கும் போது நா வெளியே சுத் எங்க அப்பார்ட்மெண்ட் இருந்து வெளியே கூட போ முடல விருப்பதா இருக்கு. பத்தொன்பதவாது மாடி.
ஆஹ.
பத்தொன்பதவாது மாடி.
அப்போ ஹைட் பாத்தம்போதா
உம்.
அவ்ளோ போ ஓ இப்ப ஏது கு வ வந்து காசு எப்படி பேமெண்ட் அத கொத்துடலா
எனது புரியல.
ல அததுலன தாப்பா
அட்வான்ஸ் மட்டும் நம்மளுக்கு கைக்கு ஐாயிரம் தான் வருதான்.
யா உனக்குத் தப் அதுட்டே அவனுக்கு அட்வான்ஸ் ண்டே இருபதாயிரரூபாய்க்கு பத்தாதேதன்
ஆ ஐயாயிரம் தாண்ட அட்வான்ஸ்.
டேய் அட்வான்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அவு ஒரு லட்சம் ரூபாய்கிட்ட சொன்னீங்களேடா
அது வந்து மொட்டவே சேர்த்து ஒரு ஆளுக்கு வந்து ப என்னல்லற
ஆமா அத அட்வான்ஸ் கூட மாட்டா வீட்டாண்ட ஆ
நாலாயிரம் ரூபா வந்து புரோக்கருக்கு போது ஒரு ஆளுக்கு.
ஆடா போ ஏண்டா அவ்ளவு கூடுக் புரோக்கர் கே
புரோக்கர் வந்து ஒரு மாசம் அது இருந்து ரெண்ட் கேட்பா இங்க எல்லா புரோக்கர் அப்படி தான். சில பேருக்காம் மூண மாசம் கேட்பாங்க
ஆ
இவன் ஒரு மாசல இருந்து கேட்டானா அதுக்கு போயிரும் மிச்சு பத்தாயிரமா இந்த மாசம் நா இருந்து காசு கொடுக்கனே
ஆ
மூவாயிரத்து ஐந்நூறு மூவாயிரம் ரூபாய் மைனஸ் ஆங்க மெயின்டனன்ஸ் பீஸ கொஞ்சம் பீஸ்சு மைனஸ் ஆயிடுச்சு ஐயாயிரதான் கைக்கு வரும்.
மத்தவஞ்சு வெறு பதின ஞ்சாய குடுத்து அஞ்சாயிர பதி அங்கே இருந்துக்கலமே. தெஞ்ச
ம்
ம் அங்க எல்ல பரவாயல.
அதா நான் வெழுத்துட்டேன் சரி வேலைக்கு போனதாசம் என்ன போனா